அவு ஆ சிஸ்டர்
சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்
நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஓ நல்லா இருக்கேங்க சிஸ்டர் நல்லா இருக்கே
என்ன லீவ்வெல்லா முடிஞ்சுச்சுங்ளா
முடிஞ்சதுங் சிஸ்டர் லீவ் எல்லா முடிஞ்சு ஸ்கூலுக்கு போயாச்சு
சேரி சிஸ்டர் சேரி இந்த வாரத்துல இருந்து சண்டே க்ளாஸ் தொடங்குறோல்ல
ஆமாங்க சிஸ்டர்
ஆ சேரி அத பத்தி உங்ககிட்ட கேக்கலா அப்டின்ட்டுதா கால் பண்ணே சிஸ்டர்
செரிங் சிஸ்டர் ஏன்னா இவுங்களுக்கு நம்ம வந்து அந்த மாரி ஸ்பிரிச்சுவல் லைன் கொண்டுட்டு போறது நல்லது தானங்க சிஸ்டர்
ஆமா சிஸ்டர் அதா சண்டே க்ளாஸ்ல எந்த மாரி க்ளாஸ் பிரிக்கலா ஆ என்ன அப்டிங்கிறத பத்தி பேசலாமா
ஆ செரிங்க சிஸ்டர் செரி சொல்லுங்க
செரி சிஸ்டர் எப்புடியு சண்டே க்ளாஸ்ல பிகுனர்ஸ் ப்ரைமரி அப்பறோ ஜூனியர் இன் இன்டர்மீடியட் சீனியர் இந்த மாரி நம்ம பிரிச்சு அவுங்களுக்கு வந்து பைபிள் கதைகள்லா சொல்லுவோல்ல
ஆமாங்க சிஸ்டர் வி பி எஸ் இல்லைங்ளா
ஆ ஆமா சிஸ்டர்
ஆமா வி பி எஸ் ல பிரிச்சு சொல்லுவோ இல்லைங்களா
ஆமா அதே மாதிரி இங்க சண்டே கிளாஸ்ல வந்து நம்ம புள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லா நம்ம குடுக்கலா அப்டிங்கிறத பத்தி கொஞ்ச டிஸ்கஸ் பண்லா அப்டின்ட்டு தா கால் பண்ணே
ஆ சேரிங்க சேரிங்க குடுக்கலாங் சிஸ்டர்
ஆ செரி நீங்க உங்ளோட ஐடியா சொல்லுங்க
சிஸ்டர் இந்த கதைகள்லா நெறையா சொல்லலான் நெனைக்கிறே ஏனா பிள்ளைகள பொறுத்தளவு நம்ம வசனத்தையா சொல்றத விட
செரிங்க
ஒரு ஒரு ஆ அதாவ்து வேத ப வேத பகுதில இருக்கிற ஒரு தலைவர பத்தியோ வேத பகுதில இருக்கிற ஒருத்தர் பத் தியோ நம்ம கதையா சொல்லும் போது அந்த பிள்ளையளுக்கு ஈஸியா புரிய வைக்க முடியுன் நெனைக்கிறேங்க சிஸ்டர்
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர்
ஆமா சிஸ்டர் அதனால கத மூலமா காட்டலா அப்றோ நெறைய படங்கள் அந்த மாரி காட்டி புரிய வெக்கலா ஏனா அந்த காலத்துல இருந்ததெல்லா தெரியாது இல்லைங்ளா இப்ப இந்த பேழைன்னு சொல்றதெல்லா அவ்ளோ சீக்கிரோ நம்மளே பாத்ததில்ல இல்லைங்ளா சிஸ்டர் அப்போ அந்த மாரி இதெல்லா வந்து பிள்ளைகளுக்கு படங்களைலா காட்டும்போது இன்னு ஆர்வோ அதிகமா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
அப்ப அந்த மாரி படங்களைலா உபயோகப்படுத்தலாங் சிஸ்டர்
சேரிக சிஸ்டர்
ஆமாங் சிஸ்டர் கதைகள் தா அதிகப்படியா கதைகள நம்ம சொல்ல வெக்கலா அவுங்களையு கதைகள் சொல்ல வெக்கலா
சேரிங்க சிஸ்டர் இந்த டைம் வந்து நம்ம ஒரு காணிக்க பகுதி மாதிரி ஒன்னு எடு ஏற்படுத்திக்கலா சிஸ்டர் ஆ ஏ அப்டின்னா இப்ப நம்ம அந்த சின்ன வயசுல இருந்தே நம்ம கடவுளுக்கு கொடுக்கணு அப் அப்டிங்கிறத வந்து அந்த புள்ளைங்களுக்கு வந்து சண்டே கிளாஸ்ல ஒரு காணிக்கையா நம்ம அத கலெக்ட் பண்ணிட்டோ அப்டின் சொன்னா ஆ அ அவ்ங்க புள்ளைங்க மாதிரியே இருக்கிற ஏழை புள்ளைகள்லா சர்ச்சுக்கு வந்து அவ்ங்க யாராச்சு ஃபாரெண்ட்ஸ் ஏழை புள்ளைங்கள கூட்டிட்டு வராங்க அப்டின் சொன்னா அவ்ங்களுக்கு அந்த காணிக்கைல இருந்து எடுத்து நம்ம பெண் பென்சில் அந்த மாரி எதாச்சு வாங்கி குடுத்தோனா இந்த மாதிரி நம்ம கொழந்தைங்களுக்கு உதவணு அப்டிங்கிற ஒரு ஹாபிட்ட வந்து நம்ம கொழந்தைங்களுக்கு வந்து சொல்லி் குடுக்லா அப்டின்னு யோசிச்சுட்ருக்கே
ஆ கண்டிப்பாங் சிஸ்டர் கண்டிப்பா அது நல்ல பழக்கந் தானே
சேரி சிஸ்டர் அந்த மாரிலா நம்ம இந்த டைம் செய்யலாங்க
ஆமாங் சிஸ்டர் சேமிக்கிற பழக்கத்த கொண்டுட்டு வர்லா அது நல்லது இல்லைங்ளா சேமிக்கவு செய்யலா மத்தவ்ங்களுக்கு உதவணுங்கிற எண்ணமு பிள்ளைகளுக்கு வரு இல்லைங்ளா
ஆமா சிஸ்டர் கண்டிப்பா கண்டிப்பா
சேரிங்க சிஸ்டர்
ஆ வேற என்ன மாதிரிலா செய்யலான் சொல்லுங்க
வேற வந்து இந்த நாடகமெல்லா நடிக்க வெக்கலால சிஸ்டர் பிள்ளைகள அந்த கதா பாத்திரமா நடிக்க வெச்சோம்னா இன்னு கொஞ்ச லகுவா புரியு
ஆமா சிஸ்டர் கண்டிப்பா நம்ம வந்து ஆ பைபிள்ல இருக்குற ஏதாச்சு ஒரு கேரக்டர் எடுத்து து அந்த கேரக்டர் வந்து எப்டில்லா நடந்துகுட்டாங்க அப்டிங்கறத பத் தி நம்ம கத மூலியமா பிள்ளைங்களுக்கு சொன்னோ அவங்க நடிச்சு காமிச்சாங்கன்னா அந்த பிள்ளைங்களோட மனசுல ஈஸியா பதிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இரு கு அப்ப அந்த பிள்ளைங்க மறக்க மாட்டாங்க
மறக்க மாட்டாங்க பாத்துக் கோங்க அந்த நடிச்சது ஞாபத்துக்கு வந்ததுன்னா ஓ இவரு இப்டி இருந்தாரு இந்த ராஜா இவுரு இப்டி பாதுகாத்துக்குட்டாரு மக்கள அப்டிங்கறதெல்லா மனசுல பதியு இல்லைங்க சிஸ்டர்
கண்டிப்பா கண்டிப்பா்ட சிஸ்டர் அந்த மாதிரி நம்ம பண்ண வைக்கலா கண்டிப்பா கண்டிப்பா சேரி சிஸ்டர்
அப்புறோ பிள்ளைகளோட தாழந்து வர்றதுக்கு பாட்டுகள் எல்லா நல்லா
ஆ கண்டிப்பா அவங்களோட இண்டு விஜுவல்லா வந்துட்டு அவங்க என்னென்ன பண்றாங்க அப்டின் நம்ம கேட்டுட்டு ஆ இப்ப பா த்தீங்கன்னா ஒரு மாசோ ஃபுல்லா இருக்குன்னா அது ஒரு வாரோ வந்து சண்டே கிளாஸ் புள்ளைங்க வந்து ஆ சர்ச்ல வந்து லீட் பண்ற மாதிரி நம்ம ஒரு ஆக் டிவிட்டிய கொண்டு வர்லா ஆ பைபிள் வாசிக்குறது இல்ல பாட்டு பாடுறது வர்ஷிப் பண்றது ம் அந்த மாதிரி நம்ம சண்டே க்ளாஸ் பிள்ளைங்களுக்கு ஒரு வாரத்த ஒதுக்கி அவங்க எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயு இன்வால்வ் ஆகுற மாதிரி பண்ணலாஸ்டர்
பண்ண வைக்கலாங் சிஸ்ட அதுகளுக்கு அப்பதா அந்த இதுல வாஞ்சி அதிகமாகு
ஆமா ஸ்டேஜ் ஃபியரு கூட அவங்களுக்கு போகலா
ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாரி பாட்டுகள எல்லா அதுகளே பாடு அதுகளே வந்து வசனமெல்லா வெளக்கி சொன்னுச்சுங்கன்னா அதுகளுக்கு நல்லா புரியு எளிமையாவு இருக்கு இல்லைங்களாங்ஸ்டர்
ஆமா சிஸ்டர் நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம இனிமேல் பண்ணிக்கலா இது எல்லா த்தையுமே நம்ம புதுசா வந்து செயல்முறை படுத்தி பாக்கலா சிஸ்டர்
சரிங்க சிஸ்டர் கண்டிப்பாங்க கண்டிப்பா நம்ம பண்ணி பாக்கலா சிஸ்டர் வாலிப பிள்ளைகளையு பண்ண வைக்கலா ஆமாங்க சிஸ்டர்
ஆமா ஸ்டர் ஆமா ஏன்னா வாலிப பிள்ளைங்க வந்துட்டு நெறைய பேர் ஒதுங்கி போறாங்க வசனங்கள சொல்றதில்ல அந்த மாரில்லா இருக்கும் போது அவங்களையு நம்ம இன்வால்வ் பண்ணாதா அவங்களோட வாழ்க்கைக்கு எது முக்கியோ அப்டிங்கறத அவங்கனால தெரிஞ்சுக்க முடியு அவங்களா வந்து ட்டு முன்ன வந்து எல்லாத்தையு பண்ற மாதிரி நம்ம பண்ணனு ஸ்டர்
ஆமாங்ஸ்ட அந்த பிள்ளைகளுக்கு இப்ப பயோ அப்புறோ வெக்கம் இதெல்லா பட்டுட்டு அந்த பிள்ளைகல முன்னுக்கு வர தயங்குதுங்க அதுக்குலயு இந்த மாதி இதுல எல்லா வர வெச்சோம்னா கொஞ்சோ அந்த பயமல்லா போயிருங்க சிஸ்டர்
கண்டிப்பா சிஸ்டர் கண்டிப்பா கண்டிப்பா
ஆமாங்க சிஸ்டர் இப்ப இருக்கிற உலகமா ரொம்ப கொடியதா இருக்குறதுனால பிள்ளைகளை அந்த வழியில கொண்டுட்டு போறது ரொம்ப நல்லதுதா இல்லைங்களா பாதுகாப்பானது கூட
பாதுகாப்பா நம்ம அந்த பிள்ளைங்களை வழிநடத்தணு அப்டின்னா நம்ம கடவுள் ஃபுல்லா அவங்கள வந்து வழி நடத்துனாதா அவங்க அதனோட வாழ்நாட்கள் வந்து நல்லா இருக்கு
ஆமாங்க சிஸ்டர் சரிதாங்க
சேரிங்க சிஸ்டர்
செரிங்க சிஸ்டர்
நைட் டின்னர் முடிச்சிட்டீங்களா
ஓ முடிச்சுட்டேங்க சிஸ்டர் இத இப்பயு மழை வந்துருச்சு அவ்வளதாங்க சிஸ்டர் நாங்களு சாப்ட்டுட்டோ நீங்க சாப்ட்டுட்டீங்களா
ஆ நாங்க சாப்ட்டோ சிஸ்டர் நாளைக்கி காலேல ஒர்க் போணுங்களா
ஆமாங்க சிஸ்டர் ஸ்கூல் இருக்கு
ம் சேரிங்க சிஸ்டர் சேரி சேரி
சேரிங்க சிஸ்டர் திரும்ப பேசலாங்க சிஸ்டர் ரொம்ப நன் றிங்க சிஸ்டர் ரொம்ப நன்றிங்க சிஸ்டர் ஆ சரிங்க சரி திரும்பவு கூப்டலாங்க பேசலாங்க
ஓகே சிஸ்டர் வச்சிரட்டுங்களா
ஆ சேரிங்க சிஸ்டர் நன்றிங்க
ஓகேங்க